க்குதுபாரு எரும் வுட்டன் வையி
யாரு உங்க பையனா ஆ யார் ரீல்ஸ் பாக்கறது பொண் ஓ உங்குளுக் பொண்ணா பைய கெடையாதா அப்போ
வேண்டாம் ஒண்ணுதான் வேண்டும் தான் வே
ஏ அந்த பொண்ணு உங்கள மாரி இருந்தா ஓகேவா அந்தப் பொண்ணு உங்கள மாரியே ஃபியூச்சர்ல இருந்ததுனா ஓக்
ஆ நீ தாராளமா உனக் புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்தா நா சொல்லுவே
அப்டியா சேரி சேரி இப்போ இப்டி சொல்லுவீங்க வளர்ந்ததுக்கப்றோ என்னாச்
வளந்ததுக்கப்றமு அப்பிடிதா சொல்லுவே ஒனக் ஓக் கேனா நல்லப் பையனா இருந்தாக் கல்யாணம் பண்ணி வெக்கறே இல்லனா இல்ல அப்டின்ருவே
இன்னாது செரி செரி இதெல்லா வந்து ஃபியூச்சர்லதா இப்பலா நீங்க அந்து இஷ்டத்துக் கததா வுடுவிவங்க எனக்கேத் தெரியு ஆ ஆ ஆ
அ என்ன ஹலோ ஹலோ கேக்குதா இனிபே ஹலோ